கம்
சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்ட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்ட்டங்கு தோலி
உம் ஆஹ் நல்லா இருக்கன் தம்பி நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்க தோலி இன்னிக்கு என்ன தலைப்பின் கீல நம்ம பேசபோறோ தோலி
உம் நீங்களே சொல்றீங்களா எதும்
அஹ் பொழுதுபோக்கு பத்தி பேசலாங்களா
ஆஹ் செரி சொல்லுங்க
ஆஹ் அஹ் பொதுவா பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா நமக்கு நாலு மணில இருந்தே வேலைகள் இருக்கு
உம்
மாடு பண்ணை வச்சிருக்கதுனால நாலு மணில இருந்தே நமக்கு வேல இருக்கு நாலு மணிக்கே எந்திருச்சு மாட்டுக்கு சாப் பாடு போடுறது அந்த வேலைகள் எல்லா பண்ணி முடிச் ச்சுட்டு ஒரு ஆறு மணிக்கெல்லா பால் எ எடுத்துட்டு போய் குடுத்துருணு ஆறு மணிக்கு எடுத் துட்டு போய்டுவாங்க எடுத்துட்டு போய் முடிச்சுது அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரோ அப்டியே அ ரிலாக்ஸ் பண்ணுவோ
ம்
தீங்கன்னா அந்த தண்ணி எல்லா எடுத்து ஊத்துறது ஏனா பாக்கு மட்டைகளல்லா ஊற வைக்கணு அதனால என்ன பண்ணுவோனா தண்ணி எல்லா எடுத்து என்னென்ன தேவையோ அதெல்லா ஏற்பாடு பண்ணிடுவோ ஏற்பாடு பண்ணி ட்டு ஒரு எட்டு மணி அந்த ஒம்போது மணிக்கு பாத்தீங்கன்னா நண்பர்கள் எல்லாரு சேந்து தேநீர் கடைக்கு போய் ஒக்காந்து பொழுதுபோக்கு ஒக்காந்து ஒக்காந்து என்னென்ன வேலைகள் இருக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு த்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வோ இப்ப அவ அவரு அவருக்கு வந்து வேல இல்லா ம அவர் வந்து நமக்கு கூட வேல செய்வாரு நமக்கு அதே மாதிரி அவரு க்கு வேலையர்கள் இருக்கும் போது நம்ம அந்த வேலைய செஞ்சு குடுப்போ இந்த மாரி நடக்கு அதனால யார் யாருக்கு என்னன்னா இரு க்கு அப்டின்றத பத்தி எல்லா கலந்துரையாடல் செய்வோ தேநீர் கடைல அது ஒரு ஒரு மணி நேரோ முடி ஞ்சதுக்கு பிறகு போயி உணவு எல்லா சாப்ட்டு குளிச்சு முடிச்சுட்டு திரும்பியு ஒரு பத்து மணிக்கெல்லா வேலைக்கு திரும்பவு வந்துருவோ வந்து அந்த ம் மிஷின் ஆன் பண்ணி பா க்குத் தட்டுகள் உற்பத்தி நடக்க ஆரம்பிக்கு தோழி அதன் பிறகு பாத் த்தீங்கனா திரும்பியு ஆ மாடு மாடுகள் வந்து அ சாப்பாடு அதெல்லா போடணு போட்டு அது வந்து நிழலான எடத்துல ஒரு எடத்துல கட்டனூ கட்டிட்டு அந்த மா ரி வேலைகள்லா இருக்கு முடிச்சுட்டு திரும்பியு சாப்புட போயிடுவோ எல்லா ஒரு ஒரு மணி ரெண்டு ம ணி அந்த அந்த நேரத்துல சாப்புட போயிடுவோ சாப்புட போயிட்டு சாப்ட்டு முடுச்சுட்டு திரும்பியு வந்து வேலைகள் தொடரு ஆ பாகத்த அந்த மாரி வேலைகள் தொடரு திரும்பியு ஒ ரு அஞ்சு மணி அந்த மாரி பாத்தீங்கனா திரும்பியு மாடு பால் இது பண்ணி திரும்பியு அனுப்பணு அது முடிஞ்ச உடனே தேநீீர் கடைக்கு போய் திரும்பவு இன்னைக்கு என்னல்லா நடந்தது எதாச்சு தப்பு நடந்துச்சா வேலைல எதாச்சு தப்பு பண்ணிருக்கமா எதாச்சு பண்ணணுமா அப்டின்றத பத்தி ஒவ்வொருத்தருக்கு நம்ம ஒரு விஷ்யொ ஒரு தப்ப சொல்லும் போது அவுங்களுக்குண்டான ஒரு கருத்துகள அவுங்க சொல்லுவாங்க ஒரு பத்து நண்பர்கள் இருக் க்காங்க நமக்கு அவுங்க எதாச்சு ஒரு கருத்துகள் சொல்லம்போ து அதுல எதாச்சு ஒண்ணு நமக்கு உதவு கண்டிப்பா அது செயல்படுத்தும் போது அதனால அந்த தப்புகளோ எ எதோ ஒண்ணு பண்ணணுன் சொல்லும் போது அவுங்க ஒரு விஷ்யத்த நம்மளுக்கு சொல்லும் போது அத நடமுறப்படுத்துவோ இந்த மாரி நடக்கோ அது பிறகு முடிந்த பிறகு சாப்புட் டு உணவு முடிச்சுட்டு தூங்கிடுவோ தோழி இதுதா நம்ம பொழுதுபோக்கு எப்பவாச்சுலு விடுமுறை இருக்கம் போது வெளில எங்கயாச்சு போலான்னு இது பண்ணுவொ இந்த சனி ஞாயிறு பாத்தீங்க னா எந்த ஒரு வேலையு செய்ய மாட்டோ மாடுகள மட்டு பராமரி ச்சுட்டு அ மீதி நேரங்கள எல்லா எங்கயாச்சு உணவு சாப்புட வெளிய எங்கயாச்சு போலா அப்டின்ற மாதிரி எல்லாரு பேசிட்டு எதனா ஒரு கடைக்கு போய் சாப்பிடுறது இல்ல தூரமா இங்கயா போயிட்டு அந்த நீர்வீழ்ச்சியம் அந்த மாதிரி எங்கயாச்சும் போவோம் அப்படி இல்லன்னா ஞாயிற்றுக்கிழமைகள் இங்க இங்க நிலத்திலேயே ச உணவு செஞ்சு நாங்களே சாப்பிடுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோம் இதுதான் பெருசா அப்டி இல்லைன்னா இதான் இந்த மாரி நல்ல ஒரு படம் இதான் நாங்க எதிர்பார்க்கற இந்த விஜய் அப்டி இல்லன்னா இவுரு இப்பாப் தமிழலா அ அந்த மாரி யாராச்சோ ஒரு படங்கள் நல்ல படங்கள் திரைக்கு வருதுன்னு போது அவங்க படத்துக்கு போறது இந்த மாரி எல்லாம் பண்ணுவோம் தோழி இதுதான் ஹ ஒரு பொழுதுபோக்கு என்ன எல்லாமே இதுதான் தோழி
உம் எங்களுக்கு வந்து பொழுது போகனா எங்களுக்கு பொழுது போகனா காலையில இருந்தோனே வாக்கிங் போவோம் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு ஆஹ் தேனீர் அருந்துவோம் வீட்லயே தேனீர் அருந்துவோம் தேநீர் குடி உம் அதுக்கப்பறம் தேநீர் வச்சுனே டீ இல்ல நாங்க ரெண்டு பேர் தாங்க இருக்குறதுனால வீட்ல ஒருத்தர் காஃபி ஒருத்தர் டீ இந்த மாரி பிடிக்கும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வைக்க மாட்டோம் உம் ஒருதர் கஃபி ப்பி தான் குடிகோ வங்கத்த டீ தான் குடிக்கும் அதெல்லாம் குடிச்சு முடிச்சோன்னே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அதுக்கப்பறம் நம்ம காலை உணவுன்னா வேணுமோ அது செஞ்சி குடுக்குவோம் அவங்களுக்கு அதுக்கப்பறம் அத முடிச் ச்ச அதெல்லாம் பாத்திர கழுவுதுக்கு அதுக்கு கொஞ்ச டைம் எடுக்கும் திரு மிஷன்ல துணி போடுருந்த துணி போடுவோம் ஒரே நாள்ல தனி அதனே எங்கள் எல்லாவது மூணு வாட்டினாவது போட்டு விட்ருவோம் அவங்களது ஒயிட் தனியா கலர்ஸ் எல்லா தனியா ஏந்து தனியா அந்த மாதிரியெல்லாம் போட்டு விட்ருவோம் உம் அதுக்கப்புறம் சாமான இருக் இதெல்லாம் காலையில செஞ்சு சாமான அப்டியே இருக்கும் அதெல்லாம் தொலைக்கிறுவன் விளக்கி அவ்ளோ தான் பதினொரு மணி ஆயிடும் தெரி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒக்காந்து டிவி பாக்கணும் அந்த ஷேர் மார்கெட் மாதிரி ஏதாவது பாத்தணும் இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி பன்னெண்டு மணி ஆயிச்சுன்னா திருப்பி மதியதுக்கு போய் செய்வோம் அது ஒரு தாது பத்திரா செய்யதுனால கொஞ்சம் எல்லாம் அறுத்து அது எப்டி டெயிலி ரெண்டு பொரியல் ஒரு கொழம்பு அந்த மாதிரி இருக்கும் அது செய்வோம் திரியாது அது செஞ்சோனே அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு அதெல்ல கலூற வரைக்கு ஒரு மூணு மணி ஆகும் அது கிச்சன் வந்து கிளீனா வச்ச வச்சு போனாக அது எங்களது எக் ஜாஸ் தெர்ல இருந்து எல்லாமே டெய்லியுமே இது போட்டு துடிக்கும் கோழின் போட்டு துடைக்குவோ டெய்லி என்ன அந்த வேலைதான் எங்களுக்கு நல்லா கிளீன் பண்ற வேலை கிச்சன் மொத்தம் கிச்சனுக்கே ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் எடுத்துப்போம் கிளீன் பண்றதுக்கு ஏன்னா அதெல்லாமே எல்லாமே கிளீனா தொடச்சு வச்சுடுவோம் சாமான் கழுவ வந்து எல்லாம் எல்லாம் தொடச்சி கபோர்ட் வைக்கிறதுனால எல்லாத் தொடுச்சிதான் நாங்க வைக்குவோம் தொடச்சி நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் வைப்போம் அதுக்கே டைம் போயிடு மூடு போய்டு தி ஈவினி்ங்ஸ்லா டீ விக்குது
உம் ஆமாங்க தோழி
அப்புறம் கொஞ்ச நேர ரிலாக்ஸ் எல்லாம் வாக்கிங் இல்ல மேல போய் போன் பேசுங்கினு இருக்குறது அந்த மாதிரி எல்லாம் கொஞ்ச நேரம் இருக்கும் டிவி பார்க்குவோம் இந்த மாதிரி எல்லாம் போனா அப்டி இல்லைனா வெளிய எங்கனப் போவோம் இவங்க ஃப்ரீயா இருந்தாலு சரி வெளிய போலாவான்ட்டு வெளியே போயிட்டு வருவோம் வெளிய கோயில் போவோம் அப்படி இல்லனா சும்மா சுற்றி பார்த்துட்டு வருவோம்
உம் உம் உம்
அதான் எங்களுக்கும் பொழுதுபோக்கு அவள தான் செரி நைட்டுக்கு அப்படியே போயிட்டு வர நைட் ஆயிடும் அவ்ளோதான் நைட் செய்ற வரைக்கு அவளோதான் பத்து மணி எல்லாம் கழிவி போட்டு படுகிற வழி அவளோதான் பத்து மணிக்கு மேல நாங்க படம் பாப்போம் கொஞ்ச நேரம் படனா ஒரு ஒன் அவர் போகும் அவளோதான் நான் தூங்கிடுவேன் உம்
புரியுது புரியுது
காலையில் சீக்கிரம் எழு ந்துக்குறனால நான் தூங்கிடுவேன்
உம் உம் சரி சரிங்க தோழி வெளியில எங்கேயும் போக மாட்டீங்களா வெளியில போயிட்டு சாப்பட்றது அந்த மாதிரி
ஆ அது வந்து எப்போ ரேர் தான் ரொம்போ நாங்க மோஸ்லி வீட்லயே செஞ்சிருவோம்னா இங்க எங்க அஹ அது எங்க வீட்டுக்காருக்கு தங்கை இருக்குறதுனால அங்க போயிட்டு வருவோம் இதே ஊர்னால அங்க போ போய்ட்டு வருவோம்
புரியலங்க தோழி
இங்க எங்க வீட்டுக்காருக்கு தங்கை இதே ஊர்ல இருக்கிறதுனால அங்க போயிட்டு வருவோம் அந்த வீட்டுக்கு உம் அந்த மாரி வெளியே போறது அவ்வளோதான் மத்தபடி வெளியில அஹ தூரம்னா அதெல்லாம் வந்து அஹ அதெல்லாம் போயிருக்கோம் கேரளா போயிருந்தோம் ரீசென்டா வயநாடு போயிருந்தோம் வயநாட்டுல கூட இப் இப்ப ரீசன்ண்டா ஒரு டூதவுசன் டுவண்டிடபோர்லல்லாம் அழிஞ்சி
ஆமா ஆமாங்க தோழி அந்த மலசரிவு ஆஹ அது எப்படி இருக்கு தோழி பாத்தீங்களா
இல்ல பார்த்தோம் அங்க நிறைய எல்லாமே ஊரே அடிச்சிட்டு போயிட்டு இருக்குது அந்த அளவுக்கு ஒரு கோயிலே இல்ல கோயில் என்று அடையாளமே இல்லாம போயிட்டுறாங்க அந்த ஊரே நிமித் தெரில அப்படியே எல்லாமே அப்படியே எல்லாமே புல்லாவே காலி ஆகிட்டுக்குது நாங்க போய் ஒரு இடத்துல நிக்கிறோம் அங்க செப்பல் போட கூடதான் ஏன்னு கேட்டா அங்க கோயில இருந்தாங்க கோயில போ ஒண்ணுமே அடையாளமே தெர்லன்னா அதான் அந்த வயநாடு இதுல அது அச்சுனு போயிடுச்சு எங்கன்ன க கண்ணாடி பழத்துக்கு போதுக்காக போடணும் அத தாண்டிதான் நாங்க போய் நின்னுதான் கண்ணாடி பாழத்துக்கே போ முடியும்
ம் புரியுது புரியுது
அங்கருந்து வந்து ஜீப்ல கூப்பிட்டு போவாங்க நம்ம
உம் உம்
சார் எதுந்த அந்த பக்கலாம் போககூடாது
உம் உம் ஏதாச்சும் பராமரிப்பு ஏதாச்சும் பண்ணிருக்காங்களோ தோழி இந்த மாதிரி பராம உம் ஓ
கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணு வெல இது எத்து வச்சுன்னு அங்க எல்லாமே எல்லாம் அப்படியே ஃபுல்லாவே நெறைய செரிஞ்சு போயிட்டு இருக்கு அப்படியே ஊரு அடையாளமே தெரியாம அளவு கயிதாங்க
உம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடம் ஆயிருக்குங்களா தோழி இது நடந்து
டூ தௌசண்ட டுவெண்டி ஃபோர்
உம் ஓ இரண்டு வருடங்கள் உம் உம் உம் கிட்டத்தட்ட அவ்வளவு நாள் ஆயுமே இன்னுமும் அந்த அதுக்கான வேலைகள் போய்கொண்டே
ஆமா இன்னும் அதுக்கான வேலை இப்பதா ஸ்டெப் எடுத்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல மொத்ததில் இப்போ தான் எல்லாம இது பண்ணுறாங்க அது ஒரு ஊராவே தெரில அதான் சொல் ஒரு கோயில இருந்து அடையாளமே தெரில நாங்க நின்னுருந்தா அங்க ச செப்பல் போட கூடாது நாங்க எதுனாலநா இங்க கோயில் இருக்கு அப்படின்னாங்க கோயில் இருந்த எடம்
புரியு புரியுது அது ஒரு மல பகுதி தானங்களா
ஆஹ் மல பாகுதிதான் ஃபுல்ல ஆம சுத்தியுமே மல தான் அங்க மல மலையில இருந்தா செரிஞ்சே வந்துக்குது க்காங்க
ம்ம் ரொம்ப ஆழமா தோலி மல
தான் இருந்தது பாக்க
உம் இல்ல அஹ அடி அந்த மழை அடிவாரம் வந்தது ரொம்ப பெருசுங்களா சின்னசுகள கேக்குறேன்
அப்படி ஒண்ணும் பெருசலான் இல்ல கொஞ்சம் நார்மலா தான் இருந்தது அதுல வீடு இக்குதான அப்படியே அந்த மல அப்டியே சரிஞ்சி வந்து அந்த தண்ணி இதுக்கு எல்லாம்
ஓ அந்த மழ பெஞ்சு அந்த
மேல தான் விடே இருந்தது
ஆஹ் ஆஹ் ஆஹ புரியுது புரியுதுன்னுக தோழி ரொம்ப வியப்பாவும் இருக்கும் உம் ஆமா அதுதான் நாங்க கூட ஊட்டி போயிருந்தோம் இந்த கோடை விடுமுறைக்கு போயிருந்தோம் நல்லாவே இருந்தது அந்த போகும்போது அந்த அந்த மான் மான்கள் எல்லாம் பார்த்தோம் ஆய் யா நுழைவாயிலயே அந்த செக் போஸ்ட் ஒன்று இருக்கு அங்க மான்கள் எல்லாம் கூட்டமா இருந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே மல மேல போக போக பாதி தூரத்துல நீர் விழிச்சு அது சாலையோரமே இருந்தது அது பாக்
நாங்க கூட போம்போது நிறைய மானுங்க நிறைய நாங்க போம்போது காடு வழிய தான் போனோம் நிறைய மானு ஏன் கிட்டியே பக்கத்திலயே பார்த்தோம் யானா எங்க கரு கிட்டிய பக்கத்துய நின்னு யானா அப்புறம் கரடி பாத்தோம் இந்த மாரி நிறைய பாத்தோம் அப்படிங்களா உம் உம் நாங்களு வயநாடு மட்டு்தான் போய்
ஆனா மீன்லாம் அதெல்லா அங்க சாப்பிட நல்லா இருக்கு இருக்கோன்னு சொல்றாங்க
இல்ல நாங்க என்ன பண் நாங்க என்ன பண்ணோ அதே இங்க இருந்தே எடுத்துனுபோய் நாங்கள செஞ்சு சாப்பற மாரி அதனால அங்க மீன் எல்லாம் வாங்குற சான்ஸ் இல்ல இங்க இருந்து நாங்கலோ செஞ்சு சாப்பிடற மாரி எதுந்து போயிருக்கோ இங்க நாங்களே செஞ்சுதான் சாப்பிடலாம் கறி சிக்கன் மட்டன் அந்த மாரி மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கணு நாங்களா செஞ்சோ
சேரி சேரிங்க உம் உம் சேரி சேரிங்க நம்ம தொடர்ந்து பேசுவோம் தோழி உங்ககிட்ட பேசினது நிறைய விஷயங்க தெரிஞ்சுகிட்டா ஆஹ் இனி அழைப்புகள்லாம் நம்ம இணைஞ்சு மேலும் சில விஷயங்களை தெரிஞ்சுப்போம் நன்றி
உம் நன்றி நன்றி உம்